தீபா இருக்கீங்ளா
நலமா இருக்க தோழி நீங்க நல்ல இருக்கீங்ளா
நானு நல்லா இருக்க மேடம்
சாப்ட்டாச்சுங்ளா
ம் சாப்ட்டாச்சு இப்ப தா சாப்ட்டு வர இன்னைக்கு வந்து இங்க என்ன குழம்பு பாத்தீங்னா வெண்டிக்கா புளி குழம்பு அதோடு சேத்து உருளக்கிழங்கு பொரியல் வச்சு முட்ட பொரிச்சோ வச்சு சாப்ட்டாச்சு
ஆ இன்னைக்கு நான்வெஜ் ஒண்ணு எடுக்கலயா சண்டே
ஆ அ இல்ல முட்ட வச்சாச்சு ஏனா நேத்து தா சிக் கன் குழம்பு சாப்ட்ட அப்டிங்கறதுனால
ஆ
இன்னைக்கு வந்து சிக்கன் குழம்பு பண்ணாம இன்னைக்கு கிரேவி மாரி பண்ணி கொடுத்தாங்க
சேரி சேரிங்
என்ன பண்றது
ஆமா டெய்லி கேட்டா அடிப்பாங்ளோ
எப்டி
டெய்லி கேட்டா அடிப்பாங்ளோ
அப்டி அப்டில்லா இல்லே
ஆ ம் இந்த ஒரு சிலர்லா திட் ட்டுவாங்க இப்ப எங்க பசங்கல்லா கேப்பாங்க அம்மா இன்னிக்கி சிக்கன் எடுக்றியாமா இன்னிக் மட்டன் எடுக்றியான் கேப் ப்பாங்க இந்த இத சாம்பார் புளி கொழம்பு அப்டிவிசய் என்னம்மா டெய்லி இப்படியே வெக்கிற போரா இருக்குமா அப்டிம்பாங்க
நா தா கெட் எங்கம்மா கிட்டே எனக்கு கறி கறி கொழம்பு இல்லாம எனக்கு யறங்காத மாரியே தா கறியா வாய்ன் குடுன்னே ப்பி எங் மா சொல்லுவோ
ஏ பையனு உங்கள மாரி தா ஆ அவனு அதே மார் தய் கேப்பா அவங்க அய்மகன் திட்டுவாங்க என் நேரும் கறியா கேட்டு ட்டிர்க்கு அதெல்லா சாப்புர்றா அதுலதான்டா சத்து அப்டிம்பாங்க பூங்காயமா நீங்க சாப்புடுங்க அதெல்லாம் அப்டிம்யா அவனு உங்களாவே மார்தா டெய்லி கருவாடு மீன் கொழம்பு இல்லன்னா கறி கொழம்பு இல்லன்னா சிக்கன் கொழம்பு இப்டி ஏதாவ் இருக்கணு ஒண்ணுமே இல்யா அட்லீஸ் ஒரு முட்டயு ஒரு கருவாடுமான் வைமா அப்டிம்யா உங்கவ் ஏரியா பக்கோ இந்த மருந்துக்கு கொழம்பு சொன்னீங்கல்ல ஹலோ ஹலோ ஹல் ஆ கேக்குதா எடைய்ல கால் கட் ஆய்தா உங்ளுக்கு
ஆ நீங்கப் பேசுற்து டக்கு டக்குன்னு விட்டு விட்டு கேக்ற மார் இருந்துச்சு
அப்படியா நா வெளில தா நிக்கிறே
ஆ இப் யா இப்ப கூட தெளிவா கேக்குது எனக்கு ஒய்ஃபைல தா நானு பேசிட்ருக்கே
அப்டியா ச்சேரி ச்சேரி
ஆமா நீங்க உங்க பிள்ளைங்களுக்கு வெளிய ஜங்க் ஃபுட் வாங்கி குடுப்பீங்ளா எதாவ்து
இல்ல இல்ல அதல்லா எதுமே வாய்ன்குடுக் கொமட்டோ வய்
ஏன்னா அந்த ஜங்க் ஃபுட்னால நறைய கேட் இருக்கு எப்பு எங்க வீட்ல எ பிள்ளைள்லா பண்ணு கேப்பாங்க எ பைய பண்ணி கேப் ப்பா யுகேஜி தா படிக்றா
ம்
ஆ திடீர்னு என்ன பண்ணுவனா சேவிச்சு யாராவ்து எ தம்பி வாய்ன் சாப்டுவா அவனோட சேத்து நா ஆனுமே ஆட்டுக் போட்டு தா சாப்டுவே எனக்கு சாண்விச் ரொம்ப பிடிக்கு நா சாப்படும் போது பாத்துட்டேர் பாப்பிங்களன் கேப்பா எனக் வேணுனு காசு தா குடுக்க மாட்டே ஆனக்கு நாளே கண்டிப்பா அம்மா செஞ்சு குடுப்பேம்ப ஓ ஓகேன்றுவே ஒக் ஏன்றுவா கால்ல எஞ்ச்ச உனே கேப்பா எனக் வேணுனு என் தம்பிட்ட போய்ட்டு வாங்கிட்டு வர சொல்ரே சிக்கன் வாய்ன்ட்டு வா அதுக்கப்றோ ப்ரட் ட்டு ஏதாவ் வாய்ன்ட் வான்னுச் சொல்லிட்டு அனுபச்சி வுட்ருவே அதுக்கப்றோ வாய்ன் வந்தி ட்டு வீட்லே நானே மயோனோஸ் பண்ணி அதுக்கப்றோ வந்து சிக்கன குட்டி ப்டியா நறுக்கி அந்த மயோனோஸ் ஓடு சேர் நல்லா ஆட் பண்ணிர்விங் வெங்காயோ அதுக்கப்றோ இந்த ஒரு நம்ம கேரட்டு எல்லா ஒர்த்த ஆட் பண்ணி ஆ அதுல வச்சி ஸ்டஃப்ஃபிங்ஸ் மாரி வச்சி அடுப்ல வச்சி எடுத்து குடுத்துருவே ஆ அது அதுக் மேல சீஸ் மட்டு வப்பே ஸ்டேஸ்ட்டா இருக்கு சொல்லி சாப்டுவா இதே நம்ம வெளிய இதே நம்ம வெளிய வாய் குடுத்தா அதுல எவ்ளோ கேடுருக்கு இது அது த்தி இத கம்பர் பண்ணும்போது இது எவ்ளோ பரவால நம கையால தா செஞ்சு குடுக்கணு சுத்தமா அதனால ஜங்க் ஃபுட் ட்லா ரொம்ப ஆபத்தான ஒரு விஷ்யம்
ஆம்மா ஆம்மா
எடுத்துக்காட்டி பீஸா இருக்கட்டு பர்கரு சிப்ஸு குளிர்பானோ எல்லாமே அதா
ஆ இவேன் நூடுல்ஸ் தா கேப்பா நா என்ன பண்வே நூடுல்ஸ்க்கு பதிலா இரியாப்பம் புழிஞ்சு குடுத்துருவே இதான் நூடுல்ஸ் ஆமா இதான் நூடுல்ஸ் அப்டின் சொல்லி செஞ்சு குடுத் த்துருவே ஆமா சாப்ட்டுருவா அவனு அதே மாரி கொஞ்சோ தொங்குதுல்ல அந்த நூடுல்ஸ் மாரி அதனால நம்பிருவா நா மசாலாவுமே இந்த கொஞ்சோ கரம் மசாலா இந்த மாரி போ ஆமா யூ கே ஜி தா படிக்கிறா அவனு ஆ ஆம்மா அதனால் நூடுல்ஸ் தா அடிக்கடிப் பாத்துட் கேப்பா இடியாப்பத்தப் புழிஞ்சு இதே மாரி கொஞ்ச மசாலால்லா போட்டு பண்ணிக் குடுத்துருவே ஆம்மா அதுக்கு மேல ஊத்திக்க சாஸ் கேப் ப்பான் தக்காளிப் பழத்த மிக்சில அடிச்சு ஒருத்த ஒரு துண்டு இத்துணூண்டு கருப் பட்டி கருப்பட்டி இல்லன்னா மண்ட வெல்லம் போட்டுருவே அத ரெ டி பண்ணிக் குடுத்துருவே சாஸ் மாதிரி
சூப்பரு உம் சூப்பர் தோழி நல்ல ஐடியா தா ஹெல்த்தி ஃபு ட்டம் கொடுத்த மாதிரி இருக்கு புள்ளைங்ளுக்கு புடிச்ச மாதிரியு குடுத்த மாதிரி இருக்கு
மா இதுனா நம்ம கையால பண்றதுனால நமக்கு அது திருப்தியா இருக்கு நம்ம நல்ல உணவு குடுத்துருக்கோன்ற ஒரு சந்தோஷ இருக்கு
மனசூ திருப்தியா இருக்கு புள்ளைங்க புடிச்சது மாறி குடுத்துருக்கோ அப்டிங்கிற ஒரு திருப்தியுமே நமக்
ஆஹ
ஏனா இப்ப வெளிய வாங்கி சாப்புடதுனால நெறை நெறைய தீமை பாருங்க இப்பல்லா ரொம்ப அதிகமா இருக்
ஆ இந்த சென்னைலல்லா ஒரு செய்தி பாத்தே நானு நூடுல்ஸ் சாப்ட்ட கொழந்த வந்து இறந்து போயிருச்சு அப்டின்னு பாத்தா அது டெய்லி நூடுல்ஸ் கேட்குமா டெய்லி கடைல வாங்கி பண்ணி குடுப்பாங்களா அது பாத்தா குடலுக்கு குள்ள சேமிக்காமயே இருந்திருந்துருக்கு
ஆ புள்ளிங்களுக் அத வாங்கி குடுக்கலாமா
ஆ கொழந்த பாவோ அது ரெண்டு வயசு கொழந்தயா அதுக் போயி யாரு நூடுல்ஸ் குடு ப்பாங்ளா அப்டி குடுத்து அந்த கொழந்த இறந்து போயிருச்சு அப்டின் சொல்லி
நீங்க நம்பு நாளு நம்பள நாளு இன்ன வரை ஏ பைய்யனுக்கு இட்லி இடியா ப்போ தோச
ஆஹ
இதத்தாண்டி உ உப்மா குடுத்துருக்கே வேற எதுவ்மே நூடுல்ஸா கடைல வாங்கி ஃப்ரைட் ரைஸ் தா எதுவுமே பரோட்டா கூட நா இதுவரையு குடுத்ததில்ல இதுவரையு அவ பொறந்து நாலு வய்சு அஞ்சு வய்சு ஆகுது நா பரோட்டா குடுத்ததே கெடையாது எனக்கு நா எனக் பயமா இருக்கு ஏனா அது மைதா அதுல குடுக்கும் போது புள்ளைகளுக் ஏதாவ்து ப்ரச்சன ஆயிடுச்சு நா என்ன பண்ணே இவளுக் வெளிய ஏதாவ்து சின்னதா இப்போ என்ன சொல்றது இந்த லகருன் சொல்லி விக்கிறாங்கல்ல அத ஒரு வாட்டி வாயிங் குடுத்தே சாப்புட்டு புள்ளைக்கு ரொம்ப வயிறு வலி எனக்கென்னா ரொம்ப பயோ அப்றோ டாக்டர்ட காட்டினப்போ நீ வெளிய எந்த பாக்கெட் ஐட்டமே வாங்கி குடு டுகாதீங்க எதுவா இருந்தாலு நா சொன்னப்படி பருப்பு மாரி வாங்கி குடுத் அத நீங்க வீட்ல பண்ணி் குடுங்க சிறுபறுப்ப வாங்கி நல்லாக்கா ஆ வறுத்து நல்லா இது பண்ணி பண்ணி் கொடுங்களே தேங்காய் எண்ணையில வச்சு கொடுக்கலா வெளில போயி கொடுக்குறது கேடு தானே அப்டின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு அப்புறே இப்ப எதுவுமே கிடையாது லேஸ் கேட்பா லேஸ் கேட்டா என்ன பண்ணுவனா உருக்கிழங்கா நல்லா லேஸ்ச மெல்லிசா ஆமா நல்ல மெல்லிசா சீவி என்ன பண்ணுவன்னா லேசா உப்பு போட்டு உலர வச்சிருவே கொஞ்ச நேர அதுக்கு அப்புறே அத நல்லா முறிவி பொறிச்சு கொடுத்த அப்டியே லேஸ் மாறி வந்துரு அவனு நம் ஆமா அவனு நம்பிட்டு லேஸ்சுனு தேங்கா
அவிக்கா தேவை இல்லையா அத
அத அவிக்கலா தே ஆ ஆ போட்டலா கொஞ்ச கொஞ்ச நேர ஒலர வைக்கணு
ஓ சேரி சேரி
அதுக்கப்புறே அந்த தேங்காய் எண்ணாயில லைட்டா பொரிச்சிடுச்சு சொன்னா நல்லா வ எண்ணெயா எல்லா வாரனதுக்கு அப்புறே அப்டி லேஸ்சு மாறி கொடுப்பே அவனு நம்பி சாப்புட்டு வா நம்ம கிட்ட தா இரு க்கே எல்லா டிர்க்கு பிள்ளைங்களே எப்புடி எல்லா கொண்டு வரனு என்ன பண்ணுது இப்போ உள்ள பசங்க வந்து அத சொல்றது எங்க கேக்குறாங்க
ஸ்கூல் விட்டு அவ வர்றதுக்கு முன்னாடியே இப்ப மூன்றரை மணிக்கு அவ ஸ்கூல் விட்டு வர்றானா நா ஒரு மூணு மணிக்குள்ள ரெடி பண்ணி வச்சிருவே
அது சேரி ஆ ஆ
க்கா அவே வந்த பிறகு செஞ்சோன் வைங்களே அவ கண்ணுல பாப்பா நீ என்னென்ன போட்டு நா பாக் கனு சொல்லு வா என் பையன்
அது சேரி அதுங் அதுங்க
ஆமா அதுக்கு முன்னாடி நா என்ன பண்ணுவே செஞ்சு பண்ணி ரெடி பண்ணி வச்சிருவே அவுனுக்கு வந்த உடனே ஒரு கை கால் முகத்த கழுவிட்டு டிரெஸ்சா மாத்திட்டு உட்காந்து சாப்ட்ரு அதனால ஒன்னு பிரச்சன இல்ல ஆம்மா சாப்பிட்டு அப்புற விளையாட ஆரம்பிச்சுரு
நல்லது தா அது வெளியே வாங்கி கொடுத்து எவ்வளோ பாருங்களே சின்ன வயசுல எவ்வளவு இழ இறந்து போறாங்க தெரியுமா மாரடப்பு
கஷ்டமா இருக்கு அத
எனக்கு அந்த மாரடப்புல இறந்து போ வாங்க எங்க பக்கத்து வீட்லேயே எங்க பக்கத்து தெருவுல ஒருத்தங்க அவுங்களுக் வயசு முப்பது வயசு தா ஆகுது அப் போதா அது வெளிநாட்டுல இருந்து லிவுல வந்துட்டு ரெண்டு மாசம் இருந்துட்டு பிரண் ஃபேமிலியோட இருந்துட்டு அப்பதா போயிருக்காங்க அவுங்களுக்கு குட்டி குட்டி பொண்ணு தா
ம்
வெளிநாடு போயி பதினைஞ்சு நாள் கூட ஆகுல சிஸ்டர் என்னன்னு பாத் தா அவுங்க அடுத் த்தவங்க என்னாச்சு கேட்டா மாரடப்பு எங்களுக்கு எல்லா ரொம்ப வருத்தே ஆ ரொம்ப வருத்தமாயிடுச்சு என்னடா இது சின்ன பையன் தா இப்புடி ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு காரணே உணவு பழக்க வழக்கங்கள் தா அதனால தா ஆ இத எல்லா ஆகுறதுக்கு காரணமே அது தா பாவே என்ன பண்ண அது மாதிரிதா இன்னொரு எங்களுக்கு தெரிஞ்ச சொந்தக்காரங்க ஒருத்தா வாங்க
ம்
அவுங்களுக்கு இதே மாதிரி தா சிஸ்டர் அவுங்க தொன்னுத்திநாலு தா பிறந்தாங்க நல்லா தா இருந்தாங்க வயிறு வலி வயிறு வலினு சொன்னாங்க
ம்
ந சின்னவெ டாக்டர்ட்ட காட்டி வயித்துல பாத்தப்போ கட்டி இருக்கு ஆபரேச பண்ணனுட்டாங்க ஆப்ரேஷன் பண்ணி கட்டிய எடுத்துட்டு ஒன்னு பிரச்சன இல்லன்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்பறோ அந்த கட்டிய அ செக் பண்ணு போது அது கேன்சர் கட்டின்ட்டாங்க செக் பண்ணா அது மூணாவது ஸ்டேஜ்க்கு போயிடுச்சி கடவுளே எ ரொம்ப கஷ்டமாயிடுச்சு இப்ப ரீசெண்டா தா ஏ பக்ரித் பண்டிகைக்கி மறுநாள் அவங்க வந்து எறந்து போயிட்டாங்க
ம் ம் சரி அவுங்க குடும்பத்துக்கு எவ்ளோ பெரிய எழப்
ஆறுகுட்டி ஆட்டுக்குட்டிலா அறுத்து கறிலா வழங்கிட்டு இருக்காங்க
ம்
அந்த வழங்கிட்டருக்க அந்த டைம்ல இப்டி ஆனதோட அ உங்களுக்கு ஒரு சின்ன புள்ளதா இருக்கு
ஐய்யோ
எல்லா அத பாத்துட்டு மனசே தாங்கல என்னடா இது வாழ்க்க இப்டி போறதுக் நம்ள பெத்து வளக்றாங்க அப்டின் சொல்லிட்டு ஏனா அவுங்க ஹோட்டல் வச்சிருந்தாங்க டெய்லி ரொட்டி
அ அ அந்த ஹோட்டல்ல டெய்லி சாப்டு போது அதுல உள்ள அந்த அஜின மோட்டல்லா உங்களுக் ரொம்ப இது தானே கெடுதல் தானே
கடவுள் தா பாதுகாப்
இது இன்னொன்னு இந்த ஹோட்டல் பிசினஸ்ல இருக்கவங்க நேரொ கழித் வச்சிதா சாப்டுவாங்க அந்த உணவ ஏ டயத்துக்கு சாப் சாப்டனு சாப்ட மாட்டாங்க வேலையெல்லா முடிச்சுட்டு கடைசியா சாப்டபோது அன்டைம் ஆயிரு அப்பந்த உண உணவு வந்து ஜீரணமாகாம உள்ளேயே இருக்கு ம் ஜீரணமாகாம உள்ளேயே இருக்கு அ அதனாலயு கூட அந்த மாரி பாதிப்புகல்லா வருதுன்னு சொல்றாங்க
எனக்கு அதோட பயமயிருச்சு அதுக்கப்பறோ இப்ப எனக்கு ரீசன்டா வயிறு வலி இருந்து ச்சி ஒடனே செக் பன்னிட்டே
ம்
ஏனா இப்பல்லா பயந்தான
ஆமா கண்டிப்பா அதா இப்ப ஒடனே ஃபுல் பாடி செக்கப் பண்ண சொல்லி சொல்லி சொல்லிட்டே இருக்காங்களே கவர்மென்ட்
உண்ம ஆமா சிஸ்டர் உண்மையிலே அதெல்லா பண்ணிட்டே தா இருக்கணு ஏன்னா நம் சும்மாதா இருக்க மாரி இருக்கு நல்லாதா இருப்பாங்க கடசி என்ன ஆகுன்ன தெரியாது இப்ப பிரச்சன இ இந்த கேங்கசருங்கிற ஒண்ணு அவ்வளோ பரவலா இருக்கு இப்பெல்லா ரொம்ப
அ
முன்னாடில்லா ரேரா இருந் இது ரொம்ப அதிகமா இருக்கு கடவுள் நம்ம எல்லாருமே பாதுகாக்கணு இந்த மாரி பிரச்சனயில இருந்து
ஆமா செரிங் தோழி மணி பத்து நிமிஷத்துக்கு அ செரிங்க தோழி செரிங்க தோழி உங்ககிட்ட பேசினதுல ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி திரும்ப அடுத்த கால்ல வாய்ப்பு இருந்தா நம்ப பேசுவோ தோழி அ நன்றி தோழி நன்றி வணக்கம்